ஹலோ வணக்கங்க என்ன பண்ணிட்டு இருக் கீங்க
ஒரு மாரி காலையில இருந்து வலி எடுத்துட்டே இருக்கு இருக்குங்க இந்த பேக்ல வந்துட்டு அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் ரைட் சைட்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஏங்க வலிக்குது
அதுதா தெரிலங்க ஒரு மாரி ரொம்ப வலி அதோடு சேத்து ஆ அடி வயிறு வலி எடுக்கற மாரி இருந்துதா சரி இப்ப கொஞ்சோ சோடா வாங்கின் லெமன் போட்டு கொஞ்சோ உப்பு சக்கரையு போட்டு குளிச்சுட்ருக்கங்க
சரிங்க குடிச்சிட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட்லெஸ்ஸாந்தா கூட அந்த பிரச்சன வருங்க
ஓ தூக்கொ இல்லன்னா கூட அந்தமாரி வரு
ஆ ஆமாங்க தூ தூக்கொ இல்ல ரொம்ப ரெஸ்ட்ரஸ்ஸா இருந்தீங்க தூக்கொ இல்ல நா அவ்ள சாப்பாடு கொஞ்சம் ஹீட் டு ச இப்ப கறி இந்த இந்த டைம்ல நான்வெஜ் எடுத்தீங்னா ஜீரணாறதுக்கு து டைமாவு இல்லைங்ளா அப்ப வந்து நம்ம ஒடம்பு வந்து அது ஒத்துழ க்காது அதனாலதா வந்து சூடு ஏட்டு வயிறு வலி வந்துரு பின்னாடி வ ஒடம்புல மசில் பெயின் வருதுன்னாவே நம்ளுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாருக்கு
நான் என்ன பண்ணே நைட்ல சரியா தூங் முல்ல இன்னைக்கு விடிய காலல ஆறு மணிக்கு தா தூங்குன ஆ காலைல ஒரு ஒன்பது பத்து மணிக்கு அப்டி ஏஞ்ச்சுட்ட ஆனா மா காலைல ஏன்ச்சி ஒரு பத்து பதினோரு மணிக் கி பழைய சாத த்தோட கஞ்சி கரச்சி குடிச் மோர் கழஞ்சி குடிச்சங்க இல்ல இல்ல அதுதா குடிச்சிட்டு திருப்பி ஒரு மூணு மணிக்கு பிரியாணி செஞ்சு சாப்ட்டங்க மட்டன் பிரியாணி என்னால அதிகமா சாப்டவே முடில அதாவது கொழந்தைங்க சாப்பற அளவுக்கு கொஞ்சதா சாப்ட முடிஞ்சிது அந்த கொஞ்சோ சாப்பாடு வந்து வயித்துக்கு போனதுமே ஜீர்ணமே ஆகாம ஒரு மாதிரி அப்பருந்து இன்னும் ஒடம்பு வலி ஜாஸ்தியாகுதுங்க
ஓ ஓ ஓ ஓ ஓ ஆமாங்க மசுல் பெய்னுங்க அதுதா அதுதா மசுல் பெய்னுன்னுவாங்க ஆ அங்கங்க ஒடம்பு புடிப்பு மாரி ஒரு வலி வரும் முதுகுல வலி வரும் ஆ இடுப் இடுப் இப்ப கீழ வந்து அந்த அந்த அது நீங்க அந்த எடோந்தா அந்த எடத்துல வந்து வலி வரும்
அதே மாரி இப்போ இன்னைக்கி கழுத்து பேக்ல கொஞ்சோ சுளுக்கு புடிச்ச மாதிரி வலி எடுக்குதுங்க ஈரம் குடுத்த மாதிரி ஏன்னா நேத்து நைட்டு நா தரையில படுத்து
க்கு ஆட்டுக்கறி ஆவாதுங்க
ம்ஹு எனக்கு ஆகுது என்ன ஒன்னுன்னா இந்த வெள்ளாடு செம்ம மறி ஆடுனு சொல்லுவாங்கல்லியா அதுல செம்மறி ஆட சாப் சாப்ட்டனா எனக்கு கொஞ்சோ பிபி
அப்டிங்ளா ஆ ஆ ஆ ஆ பிபிக்கு டேப்லெட் எதுனா எடுக்குறீங்ளா
இல்லங்க அது எப்டின்னா ஆ நா எப்பயுமே வர்ற அதுல பிபி எப்பயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குற ஓ அதாவது ஒரு சிலருக்கு கண்டினியூவா பிபி இருந்து டே இருக்கும் என்ன சாப்ட்டாலும் சாப்பிட்லனாலும் அவங்களுக்கு பி பின்றது இருக் எனக்கு அப்டி இல்ல சீசனுக்கு ஏத்த மாரி எப் எப்பயாவது வந்து வந்து போகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அந்த பிபி இருக்குங்க அப்போ மட்டும் டேப்லெட் எடுப்பேன் அத நா கன்டினியூ பண்ண மாட்டேங்க
சரிங்க சரிங்க கண்டினியூ பண்ணாதீங் க அதுதா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து த்துகாதிங்க முடிஞ்ச வர நியூஸ் அப்படியே ஒரு இயற்கையான முறையில அப்டியே போயிடுங்க முடிஞ்சவர பாட்டு நல்லா கேளுங்க டான்ஸ் ஆடுங்க நல்லா சிரி ங்க காமெடி கேளுங்க யாருக்குனா ஒரு அஞ்சி நிம்ஷம் உக்காந்து பேசுங்க சிரிச்சினுருங்க எவ்ளோக்கு எவ்ளோ நீங்க வாய்விட்டு சிரிக்கிறீங்ளோ இந்த வாய் நீங்க மவ்த் இருக்கு இலைங்களா இந்த மவ்த்த நீங்க விரிக்க விரிக்க விரி விரிக்க அது எக்சசைஸ்ங்க பேஸ் க்கு எக்ஸசயிஸ் குடுக்கும் போது ஆட்டோமேட்டிக் க உங்ளுக்கு வந்து ஆ ஸ்ட்ரெஸ் லெவல் வந் து உடம்புலருந்து கொறைய ஆரம்பிச்சிடு அதுவே வந்து உங்ளுக் வந்து நல்ல பூஸ்ட்டாவே இருக்கும் அதனால தா வந்து லாஸ்ட் ல வந்து அ லாஃபியாஸ் தெரப்பின்னு செய்வாங்க டாக்டர்ஸ்லா இந்த லாஃபியாஸ்ட் தெரப் எப் டின்னா சிரிக்கிறது தானாவே இப்டியே சிரிச்சு சிரிச்சுட்டு ஓடுறது தானா அவங்க பாட்டுக்கு எதன நெனைச்சு சிரிக்கிறது இது துல்லாந்தா வந்து ஒரு தெரப்பியாவே யூஸ் பண்றாங்க
ஆமாங்
அதுல இந்த ஸ்ரெஸ் தி இப்ப இருக்கிற காலகட்டத்துல பசங்கள சேக்கணு பண இல்லாது வேல இல்லாது ப கஷ் ட்டு அ நாளைக்கு என்னடா நெலமன்றது யோசி ஃபியூச்சர நெனச்சாவே எல்லாருக்கு ஸ்ட்ரெஸ் தா யாருக்குமே நல்ல நெலமல கடவுள் குடுத்துருல எல்லாருக்குமே எது எப்படியாப்பட்ட கோடீஸ்வரனுக்கு எதுனா ஒரு பிரச்சன குடுத் த்துராரு குடுக்காதலா இல்ல நம்ம எடுத்துட்டு போறதுதா இருக்கு வாழ்க்க என்னடா வாழ் க்க மிஞ்சு போனா வாழ் ழு இல்லன்னா சாவு இவ்ளோதா இது மைண்ட்ல உக்கார வச்சரணு வந்தா சாவு செத்தா சாவுற போங்கோன்னு போய்னே இருக்கனு அவ்ளோதா என்னா பூமில அப்டே நின்றுமா என்ன நம்ம சேத்துடோனா எல்லாமே யோ சிக்கினு யோசிச்சா வேலக்கே ஆவாதுங்க இருக்கற ஒரு நிமிஷத்த ஜாலியா என்ஜாய் பண்ட்டு போய்ணுங்க ம்
கரெக்ட்டு தாங்க அ அப்டி நன்ச்சிட்டு தா இருத் இருக்கறங்க இப்போ இருந்தாலு ஏதாவது ஒரு சி சில டென்ஷன விஷயத்தல்லா நம்மளால மறக்க முடியுறது
என்னங்க பண்றது எல்லாமே துரோகத்தின் அடிப்படையில நடக்கு கஷ்டோ இருக்கு எல்லாமே பிரச்சன தா இருக்கு ஒரு சில விஷயலா அக்செப்ட் பண்ண முடியாது நம்ளே அறியாம பி பி ஏறு அ டென்ஷன் ஆவு நம்ளே அறியாம கத்துவோ எல்லாமே இருக்குது எல்லாமே இல்லாதெல்லா இல்ல ஓகேங்களா கஷ்டங்கள் இருக்கு ஆனா அந்த கஷ் டத்தையு மீறி வர்றது தா நம்பளோட தெறம வேறு இதில எதுவுமே கடையாது நம்ளோட தெறமையே இதில தா இருக்கு மாறுங்க மாறுங்க மாறுங்க நாலா கூட அடிப் பட் அங்க நெறைய அடிப்பட்டேங்க வாழ்க்கையில என் வாழ்க்கல்லா நா சொன்னேன்னு வெச்சுக்கங்க உங்களதெல்லா எவ்ளோ பெட்டருன்ற மாரி போய்ருவீங்க கஷ்டம்தா எல்லா கஷ்டத்தையு பாத்துங்க பாக்காத கஷ் டமே கெடையாது நாலா வேல இல்லாத வெட்டி இல்லாத கஷ்டம் பணத்துக்கு கஷ்டப்பட்டே எங்க வீட்டுக்கார் ரொம்ப ஒடம்பு தெரியாத உழுந்துட்டாரு அப்போ அந்த டைம்ல யாரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொந்தக்காரு யாருமே கெடையாது அப்பத்திக்கு நா கொஞ்சம் நக வச்சிருந்தே என்னோட நக கொஞ்சம் வச்சிருந்தே அப்பல்லா அது வச் சு ஹஸ்பண்டு அப்டி இப்டி காப்பாத்திட்டே அதுக்கு மேல பசங்கள படிக்க வைக்கணு கொழந்தைங்க அவங்களையு பாக்கணு பால் குடிக்கிற கொழ நீங்க அப்பாலம் பாலுக் கூட காசு இருக்காது எங்கிட்ட பசங்க ஒஞ்சோ ஒரு லிட் ட்ரு பாலு கூட எங்கிட்ட காசு இருக்காது கேப்பா ஆனா முடிஞ்சோ வரய் எங்கம் ப்பாம்மா கொஞ்சொ ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு எங்க அப்பா அம்மா எ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல கொஞ்சொ ஹெல்ஃப் பண்ணாங்க பட் எனக்கு வந் எனக்கு என் ன்னா ஒருத்தர்கிட்ட ஹெல்ஃப் வாங்கியெல்லா எனக்கு வாழ புடிக்காது அது ஒரு மைண்ட் என்னோட இது யார் ஹெல்ஃப் பண்ண ஹெல்ஃப் பே பண்ணா கூட அவங்களோட செரம படுத்துறதுக்கோ இல்ல அவங்ககிட்ட கேக்குறதுக்கு கோன யோசிக்க மாட்டே யோசி ரொம்பொ யோசி பே கேக்கலாமா மேபி எங்கப் கிட்டயு நா காசு தெறந்து எனக் குடுப்பான் நா கேட்டுக்க மாட்ட எங்க அண்ண கிட்ட நா கேட்டுருக்க மாட்ட ஆனா இது ஒருத ஒரு டைம் புரிஞ்சுன்னு எங்கப் ப ம்மா ரெண்டு பேருமே ஹ நா டீச்சர் ட்ரைனிங் படி ச்சிட்டுருந்தப்போ என்ன வெளிய நிக்க வச்சுட்டாங்க ஒரு டைம் ஃபீஸ் கட்லண்ட்டு அப்ப தற்சா சமைல எங்க அப்பா வந்து என்ன பாக்குறதுக்கு வந்துக்றாரு அங்க அப்புறொ வெளிய நின்ன ன்ன பாத்து ஏன்மா நின்னுட்டுருக்கன் கேக்கும்ம இனனு ஃபீஸ் கட்டலப்பான்ன கிட்டன்னு ஒரு மண் நேரத் துனே எங்க அண்ணன ஃபோன் பண்ணி வர வச்சு எனக்கு ஃபுல் ஃபீஸ கட்டிட்டு அங்கே முப் ப்பதாயிரூபா கட்டி முடிச்சுட்டு ஆஹ் இது க்கு மேலே வெளியெல்லா நிக்க வைக்கூடாது என் பொண்ணன்னு சொல்ட்டு வந்தாரு எங்க அப்பா இருக்கு ஆனா இருந்தாலும் அது ஒரு கடனா தான் பாக்குறேன் நான் எங்க அப்பா கிட்ட நான் வாங்கினது வந்து அது கூட நம்ம கடனா தான் வச்சுட்டோமோ அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டோமோன்றதே ஒரு ஃபீல் வந்தது வேற எதுவும் இல்லை
தல பெத்தவங்க பேரும்ந்து கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருறாங்க பரவாயில்லை
உம் ஆஹ்
இங்கே நானே மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பாத்துட்டுருக்கறேங்க ரெண்டு ஏரோபிளேன் போச்சுங்க எங்க ஊர்ல கூட இத்தனை ஏரோப்ளேன் போகுமான்ட்டு இப்பதாங்க பாத்துட்டு இருக்கிறேன் அது ரொம்ப மேல ஏறி மேல இருந்து போயிட்டு இருக்குதுங்க அந்த ஏரோ பிளேன்
கூட சொல் எடுத்துக்க
நல்லா தெரியுதுங்க நானும் நட்சத்திரம்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசுல நட்சத்திரம் ஓடும்போது வால் நட்சத்திரம் போகும்போதோ நட்சத்திரம் ஓடும்போதோ நம்ம எதையாவது மனசுல நினைச்சுக்கன்னா நடக்கும் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி ஏரோப்ளேன் போகும்போதெல்லாம் வேண்டிட்டுக்கிறாங்க தூரத்துலே இருந்து பார்கும்போது ஒரே ஒரு புள்ளியோட அது ஏரோப்ளேனா இல்லை நட்ச நட்சத்திரமானே தெரியலே இருந்தாலும் ஒரு ஒரு முறையும் வேண்டினுக்கிறேங்க
எப்படியோ வேண்டிக்கீங்க ஏரோப்ளேன்ல கூட பரவாயில்ல வேண்டிக்கீங்க
தாங்க வேண்டினு இருக்கிறோம்
ஏரோ பிளேன் எவ்ளோ ஸ்பீடா அது போகுதோ அவ்வளோ ஸ்பீடா அந்த கஷ்டம் கரையனும்ன்னு வேண்டிக்கீங்க
ஆஹ அப்படி தாங்க நினச்சின்னு வேண்டிக் அதாவது கல்லு கடவுளா நினச்சு வேண்டிக்கிறாங்க இல்லையா
ஆமாங்க வெரி குட்டுங்க சூப்பருங்க சூப்பருங்க அப்படிதான் நெனைங்க நெனைங்க நல்லது தாங்க நல்ல விஷயம் தாங்க
ஆமாங்க நீங்க சமையல் என்னத செய்ய போறீங்க
சிக்கன் ஃரை பண்ணேங்க கொஞ்சோ ரசோ வெக்கலாம்னு ரெடி பண்ணி வெச்சுருக்கேங்க இப்பத்தா வெக்கணும் உங்க இப்ப பேசி முடிச்சுட்டு ரசம் வெச்சுட்டு வரேங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் பேசலாம் ம் எல்லா ரெடி பண்ணிட்டே கொஞ்சோ தாலிக்கணு அவ்ளோதா அ ரைஸ் இருக்குது நா தோச சப்புடுவேங்க ஹ எனக்கு மாவு இருக்கு நா தோச சுட்டுப்பே பே நா சிக்கன் வெச்சி தௌச சாப்டுப்பே பசங்களுக்கெல்லாம் வந்து வந்து ரைஸ் சா கூடுத்துருவே அவுங்க மாவு கொஞ்சோ கம்மியா இருக்கு அதனால ரைஸ் கொஞ்சோ இருகே ரசமும் இருக்கு ரசோ கொஞ்சோ தாலிச்சி வெச்சுட்டோன்னா சிக்கன் வெச்சு சாப்டுபாங்க
சேரி சேரிங்க பசங்க எல்லா இந்த நேரத்துல வீட்டு்லதா இருக்குறாங்களா
ஆஹ பசங்க மோஸ்ட்லி நைட்ல எங்கேயும் போக மாட்டானுங்க
பரவாயில்லைங்க என் புள்ள நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாங்க வீட்டுக்கே வர்றாங்க
அது மாரி எல்லா போனா அவ்ளோதாங்க எங்க வீட்டுக்காரு பிஞ்சிருவாங்க ரெண்டு பேரயும்
அது நம்ப பிச்சி பிச்சி பாத்தா கூட எங்க வீட்ல அந்த வேலை நடக்குது கர்துதிலிங்க
ஆமாங்க எயித்து எட்டு மணி ஆச்சி ஒம்பது மணி ஆச்சி பத்தாச்சி பதினொன்னு ஆச்சி என் பிள்ளைங்களு அப்டிதா ஆச்சி அதுக்கு அப்பறோ தா இவரு கொஞ்சோ ஸ்ட்ரிட்டா ஃபாலோ பண்ணவே இப்ப கொஞ்சோ பயந்து அடங்கீட்டு இருக்குறாரு ரெண்டுமே ம்
பரவாயில்லைங்க
ம் சேரிங்க தோழி
நன்றிங்க என்னோட அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேசியதற்கு மிக்க மிக்க நன்றிங்க
நன்றிங்க நன்றிங்க ஆ வெச்சிருங்க வெச்சிருங்க செரிங்க